நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
தோழி வீட்டுல வேற எல்லாரும் சௌக்கியமா
எல்லாரும் நல்லா இருக்காங்க
சொல்லுங்க தோழி என்
அதாவது முன்னாடி வந்து நைன்டின் கிட்ஸ் டைம் சொல்லி கேள்விப்பட்டுருக்கீங்களா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்பல்லாம் வங்கி சாப்பிட்டுருவோம்
என்ன மிட்டாய் தோழி
இந்த புளிப்புமிட்டாய் இந்த எழந்த புளிப்பு மிட்டாய்
ஆஹ் எழந்த வடை
ம்ம்ம்
ஆஹ் ஆஹ் தேன் மிட்டாய் ஹார்லிக்ஸ் மிட்டாய்
ஆமா ஆமா அந்த மாதிரி மிட்டாய் எல்லாம் இப்போ பார்க்கவே முடியமாட்டேங்குது
காசு வச்சிருக்கும்ல ஆஹ பத்து பைசா ஆஹ ஆனா சவு சவு தான் இருக்கும் இரு அது அது ரொம்ப பிடிக்கும் தோழி எனக்கு ஆஹ் ஆமா ஆனா எழந்த வடை ரொம்ப பிடிக்கும் பூவுமே புடிக்கும் தோழி ஆனா பழைய டேஸ்ட் இல்ல இப்ப எல்லா கடையிலயு இருக்கு இலந்த வட தேன்முட்டாயும் இருக்க ஆனா அந்த பழைய டேஸ்ட் இந்த தேன் நிறைய வருது அதெல்லாம் இல்ல பிரிஞ்சி நீ அப்படி பண்ணி விட்டு்றாங்க
ஆமா ஆமா மின்னாடில்லாம் அப்படிய வந்த தேன்மிட் டாய வாயில வச்சோடனே அப்படியே தேனாட்டு இருக்கு அப்படியு
ஆமா
அதெல்லா பாக்கவும் முடியல அவ்ளவாட்டு பாக்க முடிது ஆனா என்ன சொல்ல அந்த பழைய ருசி இதுல இல்ல
ஆமா பா்க்க முடியுதுன்னா இந்த இலந்த ட தேன்முட்டை அதுதான் என்னால பாக்க முடிது ஜவ் மிட்டாய் ஹார்லிக்ஸ் முட்டாய் ஹார்லிக்ஸ்ஸு டப்பால எல்லா வரு அதெல்லாம் நான் எனக்கு சாப்ட்டு ஞாபகம் இருக்கு அதுவும் இந்த இந்த சவ் மிட்டாயே வாங்கி வாங்கி காசு சேத் வச்சு திரும்பியும் போய் அந்த காசை வச்சு வாங்குவோம் பாருங்க அந்த ஞாபகலா இருக்கு நல்லா இருக்கு அதலாம்
அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து இந்த மசூதியில திருவிழால்லாம் வரம்ப இல்ல இது சாக்லஸ் டைன வச்சருப்பாங்க அதாவ சாப்பீஸ் மாதிரி இருக்கு அது தை
ஓஹ் ஆஹ்ஹ்ஹ் ஆஹ்ஹா அது பாத்தது இல்ல
சாப்பீஸ் மாரியேதாருக்கானா அது வந்து டை அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஹார்ட்டு ஷேப்ல இருக்கோ எ சை அ ஒரு இதுல வந்து ஒயிட் சாக்லேட் இருக்கு ஒரு இதுல டார்க் சாக்லேட் இருக்கு
ஆ அது அதுவு பாத்ததில தோழி மெயினா இந்த எலந்த வட எலந்த வடைலயே அட மாரியுருக்கோ அப்றோ எலந்த ஜுசுன் சொல்லிட்டு ஒரு பாக்கெட்ல எலந்த கொட்டயு ஜுஸு போட்டு இருக்கும்ல அதுக்குலா அடுச்சிப்போ தோழி ஃப்ரெண்டு கூட எப்பா போகலா இருக்க தோழி அதெல்லா ரொம்ப நல்லாருக்கு ஸ்கூல்ல
அப்றோ முன்னாடி எல்லா இந்த இது என்ன வெடி முட்டாய்ன் சொல்லிட்டு ஒரு முட்டாய் கொண்டு வந்தாங்க த்ரீடி முட்டாயா
வாய்ல போட்டோனே இதானா வெடிக்குமே அதுவா ஆ ஞாபகோ இருக்கு தோழி இப்பவு இருக்கு தோழி செல சூப்பர் மார்க்கெட்லா இரு க்கு அதுவே வந்து மாடனா வந்துடுச்சு ஒரு பெரிய பாக்கெட்ல வெச்சு குட்டி குட்டியா பபுள்ஸ் மாரி இருக்கு குட்டி பபுள்ஸ் மாரி இருக்கு அத வாய்ல போட்டா அதுலே உள்ளாரையே வெடிக்கு
ஆ
அந்தமேரில்லா வந்துட்டு தோழி இப்ப முட்டாயினு பத்தீங்ன்னா நறைய எதேதோ வருது ஆனா‌ எல்லா முட்டாயு நல்லாரு க்குறதுல்ல
ம்ஹூம் டைரி மில்க்க பாத்தீங்கன்னா அவுங்கல்லா சொல்றாங்க டைரி மில்க் பன்னி கொழுப்புல பண்றாங்க
ம் எல் அதா எல்லா சாக்லேட்டுமே சொல்றாங்கதா முடில பண்ணுவாங்க எல்லாத் திலையு பண்ணுவாங்கன்னுதா சொல்றாங்க ஆனாலு இந்த டைரி மில்க்கு தா நமக்கு புடுச்சிருக்கு
ஆனா இந்த செல டைரி மில்க்கு எல்லா வந்து அவுங்க வீடியோ எடுத்து போடுவாங்க அதுக்குள்ள என்னானமோ புழுவெல்லா எடு ஆமாங்க, அ நம்ம வாங்கி சாப்புடமா என்ன தெரியுமா செய்றது செக் செக் பண்ணி செக் பண்ணிதா
ஆமா, ஆமா தோழி கரெக் ட்டுதா தோழி ம், ம் கரெக்ட் கரெக்ட் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இது புடிக்கு கிட்கேட்டு
எனக்கு நல்லா புடிக்கு கிட்கேட்டு மஞ்ச்சு
ம், ம் எனக்கு கிட்கேட் மட்டு ரொம்ப புடிக்கும் அ வஞ்சு குடிக்கு பா
மின்னாடி அந்த நைன்டிஸ் கிட்ஸ் முட்டாய் செங்கல்பட்டு வச்சி செங்கல்பட்டுன்னு சொல்றே செங்கல் முட்டாய்ன்னு கேள்விப்பட்டு இருக்கீங்களா
ஆஹ் வேற ஏதாவது சொல்லுங்க பேரு வேற ஏதாவது
பேர் வந்து அதாவது கட்டம் போல இருக்கும் செங்கல் கலர்ல தா இருக்கும் ஆனா நல்ல அழகாய்ட்டுருக்கு
ஆஹன் அது ஞாபகம் இல்ல ஒருவேள பாத் தன நாபோ வருத் தோ எண்ணமோ அது பாக்க
ல்லாம் இந்த பாட்டி கடையில எல்லா இதெல்லா வச்சுருப்பாங்க அந்த அட மாங் காய் அந்த காய வெச்சு கவர்லா போட்டல்லா தருவாங்க
உம் பாட்டி கடைன்னு சொன்னேன்ன எனக்கு நாபக வருது அந்த பாட்டிக்கடைலதா அவுங்க முடியாத பாட்டி தா இந்த மிட்டாயேல்லா வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட தா ப பள்ளி விட்டு முடிஞ்சு வர போதெல்லா இதயே வாங்கி தின்றது தா உண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இலந்த அடைக்குதா அவ்ளேது அடிச்சு எல்லா சாப்ட்டுருக்கோ
எங்க ஸ்கூலு கிட்ட வந்து பாட்டி கடைல நெறய சாதனல்லா வெச்சிருப்பாங்க தேன்முட்டாயி அந்த அடமாங்கா இருக்கு தெரியுமா அந்த அடமாங்க நல்லா காய வெச்சு ஒரு கவர்ல போட்டுவச்சி அங்க நல்லாருக்கு
அதுவு நல்லா இருக்கும் சாப்பிட உம் கரெக்ட் ஆமா எழந்த முட்டாய் எழந்த வட ஆமா தோழி
இதுக்காண்டி வீட்லருந்து ஒரு ரூவா ரெண்டு ரூவா எடுத் து போறது
எங்க பள்ளிவாசல்ல பாத்தீங்ன்னா மாங்கா மாங்கா புட்டு அந்த மெளாத்தூள்லா போட்டு வைக்கறது இந்த வேலையெல்லா பண்ணுவாங்க தோழி அதெல்லா நல்லாருக் க்கு இப்ப ஆனா சில பள்ளி வாசலெல்லா எது ஏதேதோ விக்கிறாங்க தோழி அதெல்லா ஒடம்புக்கு கெடுதல் தா நா
ஆனா மின்னாடி உள்ள அந்த மிட்டாய்லா எவ்ளோ வேணாலு வாங்கி சாப்பிடலா
உம் இப்ப எதுவுமே அதா ஒழுங்கா இல்லையே பாக்க போனா
சாப்புடுலா இப்ப உள்ள முட்டாயெல்லா வாங்கி சாப்ட்டோனா பல்லு சூத்த வருது
உம் ச் அது கஷ்டமாதா இருக்கு தோழி ஆனா
வேற உங்களுக்கு என்ன முட்டாய் புடிக்கு பால்கோவா புடிக்குமா
ஆஹ் ப்ப எனக்கு ஸ்வீட் அந்த அளவுக்கு புடிக் காது தோழி நார்மலா ச் இந்த முட்டாய் இந்த இந்த வக புடிக்கு எனக்கு இந்த ஸ்வீட்டு வகன்னு பாத்தீங்ன்னா இந்த பாதுஷா கொஞ்சொ இனிப்பு கம்மியா இருக்கும்ல தோழி அதுனாலா புடிக்கும் தோழி வேற எதுவும் பெருச
ங்கங்க நீங்க எனக்கு எதிராட்டுருக்கீங்க
ஆஹ்
நீங்களு நானு எதிரி
எனக்கென்னமோ அது எறங்காது தோழி எனக் கு அது என்னமோ எதோ பண்ணு அதனால புடிக்காது ஆனா இந்த குலோப்ஜான் மட்டு ரொம்ப புடிக்கு தோழி அது ஸ்வீட்டுதா ஆனாலு எனக்கு ரொம்ப புடிக்கு உம் உம் எனக்கு அந்த ரசமுலாய் புடிக்கு ரொம்ப ரசகுல்லா புடிக்காது ரசமலாய் பிடிக்கு அது ஒரு நாள் பண்ணணுன் நெனைக்கிறே தோழி பண்றது வாய்ப்பு கெடைக்கல ரசமலாய்ப்பா ரசமுலாய் ரசமுலாய் தோழி அது வீட்லேயே பண்லாம் ல உம் அது எப்டி தோழி பண்ணு
அது வந்து இந்த பால் இருக்குல்ல பால வந்து நம்ம ஃப்ரஷ் பாலும் சரி ஆஹ் இல்ல கெரஞ்ச பால்னாலு சரி செல நேரொ வந்து பால் வந்து கெட்டு போய் தெரஞ்சிருக் கும்லயா அத தெரஞ்ச பால்லதா நா பண்ணுவ அப்டிப் தெ தெரஞ் ஞ்ச பால் இல்லாட்டா அது அந்த பால்ல வந்து எலுமிச்சம் பழத்தப் பிழிஞ்சு ம் அப்படி தெரைய வச்சு பண்றது அத வந்து இந்த திரண்டு த்து வந்து ஒரு அ அந்த நைஸ் காட்டன் துணி மாரி இருக்குல்ல இந்த வேஸிஜ் சொல்லுவாங்கல்ல து அந்த தெருஞ்சது அப்டியே தூக்கி அதுல ஊத்தி வந்து அது வடி கட்டி எடுத்து அந்த அது தனியாட்டு வரும் அது தண்ணி தனியாருக்கும் அந்த தெறஞ்சது மாதிரி ஒரு மாரி துரு துருனு இருக்குள்ளா
ஆமா
வ அதுல உள்ள தண்ணீர நல்ல பிழிஞ்சி எடுத்துட்டு அத வந்து நல்லா கொஞ்சம் போட்டு வெரவணும் த சப்பாத்தி மாவு வெரவணும்ல
தா
வெறவிட்டு அதுக்கப் ஊர்னோனே உருண்ட புடிக்கணு ஒரு அஞ்சாறு உருண்ட வெண்ணெ மாரி வரு ஏனா ஒரு லிட்ரு பால்ல அவ்ளந் தா வரு
அ ஆறு தா வருமா
ஆமாமா நம்ம குட்டி குட் ட்டியா உருண்ட புடிச்சி ஆனா வந்து அதுல போட்டு எடுக்காம அதுல பஃப்ஃபாட்டவரு
ஓ சேரி சேரி சேரி சே தெரி
போடணு கொஞ்சோ ஒரு ஏழு மணிக் குறுப்பிட்டு ஊர போடணு
ஆ ஆ ஆ
ஒவ்வொராளு இத கொஞ்சோ நல்லா உருண்ட புடிச்சிட்டு அந்த சீனி பவுக் கா ச்சு வெச்சுருப்போல்ல இந்த தீனியு தெனமு தண்ணி ஊத்தி அந்த அந்த அளவுக்கு வந்து சுகரு கேரமெல் அத காச்சி வெச்சிட்டு அதுல வந்துப்போ நெறைய நேர போட்டு வெச்சிருந்தனா ஃபப்பாட் கொள்ளி வரு
ஓ இப்ப நீங்க அந்த வெ இந்த அந்த துணியில கட்டி வைக்கிறீங்க குல
ஆமா ஆமா
அதுலயே சீனிய போட்டுரக் கூடாது
இல்ல இல்ல அதுவே எங் க போடக்கும் கூடாது ல என்ன அந்த தெரிஞ்ச இத மட்டும் எடுக்கணும் அப்படி துரு துருன்ன வரும்லா அதை மட்டும் எடுத்து மாவு மாதிரி பெசைஞ்சா போதும் ப்ப எதுவுமே ஜெயமாட்டா
ஓ சேரி
ஆமா நம்ம வந்து இந்த சீனி பாவுலயே கிடந்து ஊறப்போஅது இனி போ வந்துரும்
ஓ அதுல உள்ளார இறங்கிடும் ஆஹ் ஒரு நாள் போதுமா அது எத்தனை நாள் வச்சுக்கலாம்
அது நாம எப்படியும் அது உடந்து காலி ஆகதா போகுது
ஆமா அது நம்ம நிறைய போட்டோம்னா ரெண்டு நாள் இருக்கும் இல்லேன்னா ஒரே நாளிலியே காலியாகிடும்
ஆஹ் எண்ணெய்லே வந்த ஒரு நாளே காலிபண்ணி
அவங்களுக்குதான் இனிப்பு பண்ணணும் கொடு
ஆமா அதே மாதிரி பால் கோவானாலும் சரி எவ்வளவு கொண்டு அடுக்க அடுக்கா கொண்டு வச்சாலும் உம் மொத்தமாவே தீத்துருவேன்
எனக்கு எந்த அல்வா திருநெல்வேலி அல்வா ந
திருநெல்வேலி அல்வான்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரிஜினல் அல்வா இருட்டுக்கடை அல்வா சொல்லி ம்ம் வாயில போட்ட உடனே கரையக்கூடிய அல்வாதான் நல்ல
அப்படியா இது இது எனக்கு தெரியாதே
ஒரு இருட்டு கடை அல்வான்னு சொல்லி சொல்லுவாங்க அது எங்கே கிடைக்குன்னு எனக்கே கிளியரா தெரியல ஒரு நாள் யாரும் எனக்கு வாங்கிட்டு தந்தாங்க ஒரு நாள்சாப்ட்டு ஒ வாயில வச்சவுடனே அப்படி ஒரு நல்லா கரஞ்சறது.
உம் உம் எனக்கு அது வந்து, ஆனா நறைய அதெல்லா சாப்டா எனக்கு நன்றி கருத்த ஆரம்பிச்சிருந்த தோழி அதனாலயே நானே இது பண்ணிக்கறது அது எதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெஞ்ச கரிச்சிக்கிட்டு வாமிட்டு வராது உள்ளுக்குள்ளேயே வச்சுன்ன படுத்தி எடுத் ரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா எதுக்கு சாலு சரி எனக்கு வந்து வெளில மட்டு வந்தராது உள்ளாறய வச்சு என்ன போட்டு தாக்கிடு ப்ச் இதுக்காகவே ஆச படுவ ஆசையா இருக் கு ஆனா
அப்புடி இருக்கு அப்படிதானா
எல்லா இனிப் பு இல்ல இது அப்புற அந்த கூட க்கு அதல்லா சாப்டா ஒத்துக்க மாட்டேங்குது இப்பதா அதெல்லா அத இப்ப சொன்னனே பீ அதல்லா வந்து ஆர்ற மணிக்கு ஆறு ஆற்ரைக்கல்லா குடிச்சா ஒத்துக்காது தோழி சரி தோழி பின்பு தொடருவோம் தோழி நறையா பகிர்ந்துட்டோ தோழி நன்றி
ஆஹ் சரி சரின்